ஹலோ ஆ ஹாய் எப்படி இருக்கே நல்லா இருக்கேடி நீ எப்படி இருக்கே
ஆ நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கே
நா கொஞ்சோ வேலதா நா இப்பதா கூப்பலான்னு நெனச்சே உன்ன
ஓ என்ன ஆ
குள்ள நீயே கூப்ட
ஓ சேரி சேரி ஏ வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
க்காங்க நா பாப்பாக்கு பர்த்டே வருதா ஆ அடுத்த வாரோ
ஓ சேரி சேரி ஆ பெரியவளுக்கா சின்னவளுக்கா
பெரியவளுக்குதா
ஓ சேரி சேரி ஆ
சேரி நா அதா உங்கள எல்லா கூப்பலா பிரண்ட்ஸ் எல்லா கூப்பலா சேரி அவ்லு லீவ் டைம் ஆகறனால சேரி எல்லா இருப்பாங்க
ஆ
ஆ சேரி கூப்டலா அப்டினு நெனைச்சே
ஓ சேரி சேரி என்ன பெருசா பண்றியா
ஆமாடா கொஞ்சோ அவுங்க ஃப்ரெண்ட்ஸே நெறைய பேரு இருக்காங்களா
ஆ
ஆ சேரி அதுனால எல்லாத்துக்கு சொல்லுலா அது கொஞ்சோ பெரியசா தாவு நெனைக்கிறே
ஓஹோ சேரி சேரி ஒரு நூறுக்குள்ள ஆகுமா
ஏ அவ்ளோல இல்லபா ஒரு ஐம்பது பேருக்குள்ள வருவாங்கன்னு நெனைக்குற
ஓ செரி செரி ஆ
அதா செரி எல்லா கூப்பலா அப்டின்னு பிளான் பண்ணோ
ஆ
ஆ செரி அதா செரி ஒவ்வொருத்திருக்கா கூப்பலான்னு ஒரு ரெண்டு பேத்துக்கு கூப்டே
ஆ
ஆ அதுக்குள்ள நீயே கூப்ட இன்னிக்கு
ஓ செரி செரி எல்லா டிரஸ் எல்லா வாங்கி எல்லா பண்டியா
இல்லடா இதுக்கு அப்புறதா போணு அவ வேற என்ன ட்ரஸ்ன்னு கரெ டா சொல்ல மாட்டேங்கறா
அ ஆ அவள கூட்டிட் போயிட்டு அப்ப அவ என்ன வேணுன்னோ எடுத்துக்கறால
அதுதா அதுதா கூட்டிட் போய் தா வாங்கணு இல்லேன்னா அளவெல்லா கிடைக்காது இப்போ
ஆ ஹா
செரியா ஏதாவது ஸ்டிச் பண்ற மாதி கேக்குறாளா இல்ல ரெடிமேட் எடுக்குறாளான்னு தெரியில
ஆ
ம் செரி போய் பாத்து கூட்டிட்டு போனாதா தெரியு
ஆ ஓ செரி செரி வேற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்யு கூப்டியா
ஆமா எல்லாத்தையு தா கூப்டே
ஓ எல்லா வரேன்னு சொன்னாங்களா
கால் பண்ண இனி என்ன பண்றாங்கன்னு தெரியில எல்லாருக்கு கன்ஃபார்மா வர சொல்லியிருந்த
ஆ ஆ
ஆ வரே அப்டிதா சொன்னாங்க
ஆ
செரி கேக்கலா
ஆ
செரி அதா எல்லா ரெடி பண்ணலா அப்டின்டு
எங்க வீட்லயே பண்றியா இல்ல ஆ
நா ஒரு ஹோட்டல் தா புக் பண்ணோணு எல்லாரு வந்தா அங்கதா நல்லா இருக்கு செரி அதாங்க எல்லா அட்வான்ஸ் எல்லா குடுத் ம் செரி டெக்கரேஷன்னுக்கு எல்லா குடுத்துருந்தோ
ஓ குடுத்து
ஆ குடுத்துட்டா இப்ப குடுத்தாதா அவங்க அதுக்குள்ள முடிப்பாங்க அப்டின்ட்டு
ஆ
செரி இப்பதா குடுத்துட்டு வந்தோமா
ஓ செரி செரி ஆ ஓ செரி செரி அப்ப எல்லாத்தையு ஹோட்டலுக்கே வர சொல்லிட்டியா
ஆமா ஆமா எல்லாத்தையு அங்கேயே வர சொல்டேன் அட்ரஸ் அனுப்புறே உனக்கு லொகேஷன் ஆ ஆமா ஆமா
அ ஒ
உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றே
ஆ லொகேஷன் எங்கன்னு ஷேர் பண்ணிட்டு அட்த்த வரமா
அடுத்த வாரோ
ஆ ஆ செரி செரி டேட்டு இனி அது என்ன லொ லொகேஷன் எங்கேன்னு பாத்துட்டு எனக்கு சென்ட் பண்ணு
ஆ சென்ட் பண்ணிருவ நீ பாப்பாங்களல்லா கூட்டிட்டு வந்துரு
பாக்குற வந்தா வரே நீ வரலேன் இது பண்ணாத
ஏ லீவு தான இப்போ
ஆ லீவு தா நா அத்த மாமால்லா அ இருக்காங் ங்க வந்துட்டா அன்னிக்கு தா வரேன் சொன்னாங்க அத்த வாரந்தா வரேன் சொன்னாங்க ஊருக் போய்ருக்காங்க
அப்படியா
ஆ அத்த வராந்தா வரே இப்ப நாங்க ஏன்னா அவங்க வரும்போது நம்ம வீட்ல இல்லனா நல்லாருக்காதுல
சரி கேட்டு பாரு எப்ப வராங்கன் பாரு
அதா நா ஃபோன் பண்ணி கேட்டு பாக்குற எப்போ வராங்கன் கேக்குற இந்த மாதிரி இருக்கத்த நா போறே நீங்க முன்னாடி வரீங்ளா என்னா ஏதுன் கேக்குற
ஈவ்னிங் தா ஆ ஈவ்னிங் தா நீ வந்தாலு அப்ற வந்ரு வந்ததுக்கு அப்ற
ஆ செரி செரி ஆ செரி அப்ப நா என்ன ஏதுன் கேட்டு ட்டு நா உனக்கு இன்ஃபார்ம் பண்ற
ஆ செரி கேட்டுட் சொல்லு
ஆ செரி அங்கல்லா ஹோட்டல்லல்லா நல்லாருக்கா
ஆ
ஹோட்டல்லல்லா நல்லாருக்கான காஸ்ட்லியா இல்ல நம்ம பட்ஜெட்டுக் ஏத்த மாதிரி இருக்கா
கேத்த மாரி தா காஸ்த்
ஓ செரி ஏன் னா அதுக்கு அடுத்த வாரம் வந்து அ அடுத்த மாச வந்து ஹேங்கா எங்க அக்கா பொண்ணுக்கு பர்த்டே வருது
செர் செரி
அப்போ நீ இதுன்னா அவளுக்கு இப்பதா ஃபர்ஸ்ட் பர்ட்டேயா ஆ நாங்க பெருசா பண்ணலான் இருந்தோ செரி நீ இப்போ ஹோட்டல் சொன்ன அது சொல்லும்போது செரி அந்த கேட்டா எவ்ளோ எப்டின் பாத்தா
ஆஅதுக்லா பட்ஜெட்லப்பா கேட்ரிங்க்கு நம்ம சொல்லிர்னு ஆ அங்க அவங்க ட்டு சொன்னாலு செஞ்சு தருவாங்க இல்லனா நம்ம வெளியயு சொல்லிக்கலா
ஓ சரி நீ எங்க அங்கயே சொன்னியா வெளில கேட்ரிங்
நா அங்கயே சொல்லிட்டே ஒரேதா மறுபடியு வெளியெல்லா தேடணு அப்டின் ஏ
ஆ ஹா
அங்கயே சொல்லிட்டோ
ஆ
அவ்ங்ளே எல்லா பண்ணி தரேன்ட்டாங்க
ஆ ஓ சேரி
ம் செர் செரி அதா செரி எல்லாத்தையு கூப்ட்டா இப்பவே கூப்ட்டாதா செரி
ஆ
அப்றோ அந்த டைம்ல பர்த்டே டைம்ல கூப்ட்டா அப்றோ மறந்துருவோ யார கூப்ட்டோ இல்லன் மறந்துருவோ அப்டின்ட்டு சரி இப்பவே எல்லாத்துக்கு நேத்து ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு கூப்ட
அ
சரி இன்னைக்கு உங்க நா ஒரு ரெண்டு மூணு பேர் கூப்புலான அதுக்குள்ளே நீயே கூப்ட இப்போ
ஓ செரி செரி ஒரே வேலையா
ஆமாடா எல்லா இன்னு பத்டேக்கு அதுக்கு செல்வே இது திங்ஸ் எல்லா கொஞ்ச வாங்வோ
ஆ
அப்புற வீட்டு வேல கொஞ்சோ இருக்கு
ஓ சரி சரி அத்த மாமால்லா இருக்காங்கல்ல அத்த
ஆ எலா இருக்காங்க அவுங்க கொஞ்சோ அது வேல செய்றாங்க இன்னு அது இல்லாம வேலருக்கு வே இது பர் டே வேற வர்றதுனால அங்கயு இங்கயு வேற ஓட் னோ அங்கயு கொஞ்சோ பாத்து என்ன பண்றாங்கன் பாத்துட்டு வரனுமா
ஆ ஆ
ஆ அது வீட்லருந்து இன்னு ஆஃப் அ ஆ
டெக்ரேஷனுக்கெல்லா குடுத்துட்டேனா அப்ப அவங்களே பாத்துப்பாங்கல்ல நா போய் பாத்துட்டு வரணுமா
இல்ல நம்ம சொல்லிருக்கோ இந்த மாதிரி அப்டின்னு சம் திங்ஸ் லா வாங்கி குடுத்து என்ன பண்றாங்கன் பாத்துட்டு கரெக்டா பண்ணிருக்காங்களா என்னன் பாத்துட்டு வரதுக்கு சரினா போயிருக்காரு சரி அதுனால முதான் அங்க இருக்கு அது கொஞ்சோ ஒன் ஆர் ஆகுமா இங்கருந்து வீட்லருந்து அங்க வரைக்கு
ஓ அப்ப தூரமா ஏ பாத்த கொஞ்சோ பக்கமா இருந்தா பாத்துருக்க வேண்டிய தான ஏ அ அவ்ளோ தூர பாத்துட்ட
பக்கத்துல ஒண்ணுமே இல்ல எல்லா ஒன் ஆர் ஆ ஒன் ஆர் மேல தா இருக்கு
ஓ சேரி சேரி
ஆ போறதுக்கு ஒன் ஆர் ஆயிரு
ஆ
சரி அதனாலதா வது இ மத்த எடோல்லா இன்னு தூரோ சரி இது கொஞ்சோ பக்கமா இருக்கு அப்டின் தா அங்கதா பாத்தமா
ஓ சரி
அதாதா நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூட பேசுனியா எல்லா இருக்காங்களா
என்ன
ஃப்ரெண்ஸ் எல்லா இருக்காங்களா எல்லா எங்கயா போயிருக்காங்களா லீவுனு
இல்ல யாரு கூடமே பேசல எனக்கு இங்க வேலயா அத்த வேற ஊருக் போயிட்டாங்ளா அத்த மாமாலா
ஆ
ஆ இருந்தாவது பசங்கள பாத்துப்பாங்க நாம வீட்டு வேல எல்லா செஞ்சு முடிக்கிறா அது என்னா அவங்களு போயிட்டாங்களா இவங்கள நா பாத்துக்க வேண்டியருக்கு
அதா தா
இவங்களையு பாத்துட்டு வேலையு செய்யணுனா கால்லருந்து கிச்சன்லேயே வரைக்கு ஈவினிங் வரைக்கு நைட் பெட்டுக்கு போகுற வரைக்கு கிச்சன்லயே நிக்க வேண்டியதா இருக்கு நம்மளுக்கு
எல்லா அப்டியேதா இருக்கு
அ வெளையாட போனாலு அவங்க இருந்தா அத் அத்தை மாமா கூட்டிட்டு போயிருப்பாங்க விளையாடுபோது பக்கத்துல இருந்து பாத்துபாங்க நாம கிச்சன் நாம வீட்டு்ல இருந்து வேலையே செஞ்சுக்கலா
ஆமா ஆமா
இப்ப இவங்க ஸ்ட்ரீட்டுக்கு சைக்கிள் ஓட்ட போறே அப்புடின்னா நாமளு பின்னாடில இருந்து ஓடணு
ஆத்தாத்தா விழுந்துருவாங்கப்பா
பாக்கணுமா அதனாலயே வேல முடியல போனே எடுக்கல எல்லாத்துக்கு பேசிப் பேசி இப்போ வெளியில போயிருக்காங்க அவங்க அப்பா கூட ரெண்டு பேருமே
சேரி சேரிங்க
அதனால கொஞ்ச ஃப்ரீயா இருந்தனா சேரி அத்தா கூப்புடலே சரி கூப்பலா அப்டின் சரி இதுக்கு மேல சும்மாதா இருக்கே இதுக்கு மேலதா எல்லாத்துக்கு ஒரு ஒரு தடவ ஃபோன் பண்ணணு யாருக்குமே பண்ணல நானு
சரி சரி நானு நேத்து ரெண்டு மூணு டிரிப் கூப்ட்டனா சரி இப்போ பேச முடியியாது சரி ஈவ்னிங் நைட் ஆனா கொஞ்சோ ஃப்ரீ ஆயிரு அப்பரோ எல்லா கால் பண்லா அப்டின்னு நெனச்சுட்டா
ஆ
இருந்த அதுக்குள்ள நீயு கூப்ட்டியா
ஓ செரி நா இதுன்னு தெரிலே நா சேரி பேசி ரொம்ப நாள் ஆ ச்சி இப்பதா உக்காந்தனா அவங்க எல்லா போயிட்டாங்களா வேலைய எல்லா முடிச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தனா
சேரி சேரி
சரி அப்பா சரி அப்ப பேசலா சும்மா இருந்துட்டா வந்துட்டாங்கனா ஃபோனு புடிங்கி வச்சிருப்பாங்க கேம் பாக்குற ஃபோன்ல அது பாக்குறே இது பாக்குறே அப்புடின்ட்டு
ஆமா ஆமா
ஆ வந்தா ஒன்னு இருகாது இதென்னு வேலேயே இருந்திருக்கு கொஞ்ச நேர உக்கார விடமா ஆமா அது வேணுமா இது வேணுட்டு சொல்லிட்டே இருப்பாங்களா
அதா தா எல்லா இடத்துலயு அப்புடிதா போல இங்கேயு எல்லா அப்புடித்தா பண்றாங்க அது வேவ் கவ்ர்மெண்டு ஃபோனே தரமாட்டாங்களா நைட் அவங்க தூங்கினதுக்கு அப்பற தா ஃபோனே எடுத்து போ பாக்கவே முடியு இப்புடி இருக்கு சேரி அதுதா சேரின்னு பாக்கலா இப்போ கொஞ்ச விளையாட போயி ட்டாங்கலா எல்லாரு
ஆ அ
ஆ அதா சேரி ஃபோன் இருந்துச்சு அதா இப்ப பேச முடியுது இல்லன்னா ஃபோன் எடுத்து வச்சிருவாங்க ஃபோன் வந்தாலு தரமாட்டாங்க கட் பண்ணி விட்டுருவாங்க அதா சேரி அது கரெக்ட்டா நீங்க கூப்பிடு போது ஏ ஃபோனு கரெக்டா கையிலே இருந்துச்சு இல்லன்னா கூட அவங்ககிட்ட இருந்த கட் பண்ணி உட்டுருப்பாங்க
ஆ
அத் அதா தா
ஓ சேரி சேரி அப்போ அடுத்த வாரமா
ஆ
அடுத்த வாரம பர்த்டே
ஆமாடா அடுத்த வாரோ கண்டிப்பா வந்துருங்க அண்ணா கிட்ட சொல்லு
அப்போ நா என்னன்னு பாத்துட்டு நா உனக்கு
ஆ சொல்ல இல்லான குட்டிஸ அனுப்பி விடு
ஆ என்ன வேனான்னா அவங்கள அனுப்பி விடுற
அதா
அ நா ஃப்ரெண்ட்ஸ் வந்தா அவங்க கூட அனுப்பி விட்ற அப்டி இல்லன்னா நா எடைல வர அ சரி ஆ சரிடா ஆ